ஹலோ சிஸ்டர்
வணக்கம் ஆ நல்லா இருக்கே தோழா நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கே தோழர் வீட்ல எல்லாம் நலமா
ஆ எல்லாருமே நலமா இருக்காங்க உங்க வீட்ல ம் சொல்லுங்க என்ன சாப் ட்டீங்க
இல்ல தோழர் இனிமேதா வீட்டுக்கு போனு தோழர் இங்க செரியான மழ ஊர்ல
அப்டியா சேரி செரி செரி ஓகே சொல்லுங்க இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பேசலாம்
நீங்களே சொல்லுங்க தோழர்
ம் செரி ஓகே டிராவல் பத்தி ஏதாவது பேசலாமா
ஓகே தோழர் ஆ ஓகே தோழரே
ம் செரி எந்த மாதிரி பயணம் எல்லாம் உங்களுக் பிடிக்கூ இரு சக்கர வாகனத்துல போறது புடிக்குமா இல்ல நாலு சக்கர வாகனத்துல போறது புடிக்குமா
இது இல்ல தோழர் எனக்கு இந்த ட்ரெயின்ல அப்பறோ இந்தமாரி இது கப்பல்ல பண்றது அந்த மாரி தோழர் அந்த மாரின எனக்கு ரொம்ப புடிக்கூ தோழர் அதுனா ரொம்ப விரும்பி போவே அதுதா மத்தபடி உ டூ வீலர்ல அது நார்மலா போற அ தோழர் ஃபோர் வீலரும் அதேதா மத்தபடி ட்ரெயின்லயு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாரி போனா அந்த ஃபுட்போர்டு துனு போறதே ஒரு
அது சேஃப்டி இல்லையே தொழா
இல்ல தோழர் அது நம்ம இருங்கறதால தோழர் நம்ம எச்சரிக்கையா இருந்தா
ம் சொல்றது கரெக்டு தா ஆனா அது சேஃப்டி இல்ல நமக்கு இப்போ அது பாத்தீங்கன்னா அது கவர்மெண்ட்ல கூட அது பண்ணக்கூடாது அப்டின் நெறைய பேரு சொல்றாங்க இல்லையா போலீஸ் புடிச்சுப்பாங்க அப்புறமா இந்த மாரி ஃபுட்கோடல்லா அடச்சுட்டு வந்தீங்கன்னா
ஆமாங்க தோழர் கரைட்டு தா அவங்க வர நேரத்துல நம்ம உள்ள போயிடணும் அதா அந்த மாரி ஏதாவது ஒரு படைய வந்துச்சுன்னா உள்ள போயிணு மத்தபடி நம்ம சேப்டியா இருக்கணும்
ம் ம் பஸ்ல ட்ராவல் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும்பாதுல்ல
ஆ தோழர் பஸ்ல கூட பஸ்ல கூட நல்லா இருக்கு தோழர்
ம் அப்புறமா லாஸ்ட்டா எங்க போனீங்க ஊருக்கு இந்த மாரி ஏதாவது
லாஸ்ட்டா ஃப்ரெண்ட்ஸு கூட திருப்பதி போயிட்டு வந்தே தோழர் ம் டெம்புல் டெம்புள் அதுதா தோழர் பசங்க கூட போயிட்டு வந்தே பசங்க கொஞ்ச போயிட்டு அப்படியே சுத்திட்டு அங்க குளிச் டு அதுலலா ட்ரெயின் ட்ராவல் தான் தோழர்
அப்படியா சூப்பர் ட்ரெயின் ட்ராவல்னா அது ரொம்பவே நல்லா இருக்கு இல்லையா அங்க நம்ம உக்காந்து த்துல எது வேணா வாங்கி சாப்டலா எது வேணா அங்க இப்ப பாத்தீங்கன்னா பழங்கள் அப்புறம் அந்த பாப்கார்ன்னு எல்லாமே கொண்டு வந்து ஒரே கொன்னாந்து எத் துலயே வந்துரு எ
அங்கேயே ரைஸ் எல்லா கொடுப்பாங்க தொழர் அப்படியே சாப்பாடு சாப்ட்டன்னு பசங் கூடயே அங்க கடையில தண்ணி தின்னி கூச்சனு ஜூஸ்ஷு
ம் ம்
போயசுத்தோழர் அந்த பயமா
சூப்பர் சூப்பர் வேற என்னல்லா பாத்தீங்க அங்க
ம் நெறைய மான் மான் இருஞ்ச்சு தோழர் அப்புற ஏதோ ஏதோ ஒரு எளி மாரியே இருஞ்சு தோழர் அது என்னன்னு தெரியல கேட்டா அணிலுன்னாங்க
ம் ம்
அந்த மாரி தோழர் மத்தபடி நம்மளுக்கு ஜூ அந்த மாரி பான்னா இந்த சைடு மயசூர் பக்கம் அந்த மாரி போனத தொடரு
சூப்பர் சூப்பர் போயிருக்கீங்களா அங்க
இல்லத்தோழர் போணும்னுதா நானு பாக்குறே அதுதா
ம் சேரி சேரி அப்பறமா வேற என்ன எல்லா இருந்துச்சு அங்க இப்ப நீ இப்போ நீங்க அங்க போனீங்க வேற என்ன மாரி எடமல்லா இருந்துச்சு அங்க சுத்தி பாக்குறதுக்
ஸ்கூல்ல டெண்த் வந்தாங்க தோழர் நம்ம போனதே அதுதா மத்தபடி இயற்கை வளங்கள் ஃபுல்லா ஹீல்ஸ்சு ம் அது ஆ அந்த மாரிதா போவோ
சூப்பர் சூப்பர் வெறும் ப்ரண்ட்சு மட்டு தா போனீங்
ஆ ஆமாங்க தோழர் பசங்க கொஞ்ச வேண்டுதலு பொறும்ம சரி அவங்க கூட அப்டியே கொஞ்ச நம்பர்ஸ் சும்மா அப்டியே சேலம் போய் ரூம் போய்ட்டு ஒரு ரெண்டு நாள் தூக்கம் போச்சு அவ சரியாவே தூங்கல ஒரு மாரி வர போக தெரியாத ஒரு இது டயர்டா ஆய்ட ப்ரோ
அதா என்னன்ன பிரெண்ட்ஸுங்கல்லா கூட போகும்போது அப்பெல்லா நம்ம தூக்கத்துல டாடா பாய் பாய் காமிசிரனு அது ஜாலியாப் அவங்க கூட விளையாடுறது போறது சுத்துறது அதுவே கரெக்டாருக்கு அதுல எங்க தூங்குறது
ஆமக்கா
அந்த அதுவே என்ஜாய்மெண்டா இருக் ஃப்ரெண்ட்ஸ்க கூட போறது இப்ப நம்ம குடும்பத்தார் எல்லாருக்குள்ளயு போறத விட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம போறது ரொம்பவே நல்லாருக்கு அது
நம்முளுக்கு ஒரு கம்ஃபர்ட்டபுளா இருக்கும் போல விளாஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்சு கூட போனாலே அது ஒரு ஆமா அதுதா கரட்டுதா பாக்லா இருப்பால
அஹு
ம் இல்ல தோழர்
மாதிரி ஆக்டிங் ப
அதாவது இல்ல தோழர் நா நிஜமாவே நல்ல பைய தோழர் நீங்க என்ன தோழர் நம்மளுக்கெல்லா அந்த மாரி எந்த ஒரு இதுவு இல்ல தோழர் வீட்டுக்கு எல்லா தெரிஞ்சுச்சுனா சாவே அச்சுருவாங்க தோழர் வீட்ல சிஸ்டருங்க ரெண்டு பேரு இருக்குறாங்க தோழர்
சரி ஓகே
ம் அதா தோழர் அம்மா இருக்காங்க ஆ அக்கா பசங்க
ம் எத்தனை பேர் டோட்டல் நீங்க அக்கா தங்கச்சிங்க அண்
நா நாங்க மூணு பேர் தோழர் ரெண்டு சிஸ்டர் நான்தா லாஸ்ட்டு
ஓ அ பி ரெண்டு அக்காங்க பெரிய பெரியவங்களா இல்
ஆ தெரியுங்க அதான் தோழர் அவுங்க ரெண்டு பேருமே
அப்போ ஒரே தம்பி ரொம்ப செல்லம் போல
தெர்ல தோழர் எனக்கு
இல்ல தெர்ல சொல்றீங்க ஒரே தம்பினா ரொம்பவே செல்லமா இருப்பாங்கல்ல என்னா ரஸ் சிஸ்டர்னா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு இருக்காங்க தம்பி ஒருத்தர்தா இருக் இருக்காங்க பாசம் அதிகமா இருக்கோல சண்ட எல்லாரு வீட்லயோ இருக்குறதுதா சண்ட போட்டுப்பாங்க எல்லா சிஸ்டர்ஸுலா இருக்கட்டோ அண்ணன் தம்பி இருக்கட்டோ யாரு இருந்தாலு வீட்ல சண்ட ச இல்லன்னா அது எப்புடி
அ சண்ட இருந்தாலு தோழர் புரிதலே இரு இருக்கோ
ம் ம்
அது ஒ கரக்ட்டுதா நீங்க சொல்றது
ஆமா அது சண்ட இல்லன்னா அது எப்புடி வாழ்க்கயே சுவாரஸ்யமா இருக்காதுல்ல
ஆமாங் தோழர்
அப்புறம் வேற யார யாரல்லாம் இருக்காங்க வீட்டு்ல
உம் அப்பா வந்து ஒரு டூ இயர்ஸ் முன்னாடிதான் தோழர் டெத்தானாரு அதுதான் ஆஹ் உம் அவ்வளதாங்க தோழர் அம்மா அக்கா அஹ் அவங்க ஹஸ்பண்டுங்க அப்றம் அக்காமரி ரெண்டு பேரு பஸ்ட்டாக்காகிட்டாங்க ரெண்டு மச்சானுக ரெண்டாவது அக்காவுக்கு ஒரு ஒரு மச்சா ஒரு மச்சினிச்சி
சேரி சேரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடு அச்சா
இல்லேயில்ல தோழர்
சரி சரி இன்னு படிக்கிறீங்களா இல்ல வேற
இல்ல இல்ல தோழர் வேலைக்கு போயினுருக்கேன்
எந்த ஊரு நீங்க
தோழி நாங்க உம் திருப்பத்தூர் தோழர்
ஓ அப்படியா
ஆஹ் சரி சரி தோழர் அவங்க அது கிட்ட சொல்லுவாங்கள் ம் ஃபஸ்ட் வேலூர் டிஸ்டிக் ஆ இருந்திச்சு எது அப்புறம் இது திருப்பத்தூர் டிஸ் பேரு மாத்திட்டாங்க தோழர்
ஓ வேலூரு என்ன புரியல வேலூர் அதுவும் வேலூர்லதான் இருந்துச்சா இல்ல மாதிட்டாங்களா
டிஸ்டிக் மாத்திட்டாங்க தோழர் நம்ம இது வந்து ஜோலார்பேட்ட அ ஊரு அது டிஸ்டிக் மாதி டாங் அதுதான் தோழர்
சேரி சேரி ஓகே
நீங்க என்ன சாப்டிங்க தோழர்
நானா எனக்கு வே ஒடம்பு சேரல கொஞ்சோ ஜொரம் அதுனாலா வெறு சாப்பாடு நெய் போட்டு சாப்ட்டே அ மதியானத்துல காரொ எடுத்துக்க கூடாது சொல்ட்டாங்க ஒ ஒரே வா கார சாப்ட்டாலே அப்டியே வயி எரியிது சேரி நம்ம கு இப்பதா டைஃபாய்ட் வந்து போச்சு போன மாசோ தா
ஆமா போயகணும்லே டாக்டரப்பா ஆ சொல்லுங்கப்பல
மதிய அசைவ உணவுலா சாப்ட்டோ சாப்புட கூடாது சாப் ட்டது ஒட்டு ஒடம்புக்கு ஒத்துகல மறுபடியு அது ஜொரோ வருத் து
நீ நெறை காய்கறின்னு ஃரூட்ஸ்ன்னு அந்த மாரி எடுத்துக்க தோழர்
ஆமா அது அது ஃப்ரூட்ஸ்லா எடுத் பே இந்த காய்கறி தா நம்மளுக்கு செட் ஆகல
அது தா செரி அத அது ஒடம்புக்கு ஸ்ட்ரென்த்தே தோல
இந்த காய்கறிகள்னால நம்மளுக்கு சாப்பாடு தொண்டைல எறங்க மாட்டேங்கு தோலா கொஞ்சோ நம்மளுக்கு இந்த பறக்கறது தாவுறது வேர மெல்ல தண்ணியில மெதக்குறது இந்த மாரி உணவுகள் தா நம்மளுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு
தோழா சரியான தோழா அதாவது உயிருள்ள இதுதான் சொல்றே
ஆமா இந்த மாரி எல்லாம் உணவு நம்ம சாப்ட்டு நமக்கு பழகிருச்சு இப்ப எடுத்த ஒடனே இந்த காய்கறிகள் சாப்புட சொன்னா தொண்டைலருந்து எறகவே மாட்டேங்குது சாப்பாடு தொண்டல இருந்து எறங்கவே மாட்டேங்குது தோழா
நீ இந்த மாரி ஃப்ருட்ஸ் அந்த மாறி ஏதாச்சுனா நல்லது
ஆ கரெக்ட் தா நீங்க சொல்றது
ஒடம்பு நல்லாருந்தா தா நம்ம மறுபடியு செட் ஆயிட்டு மறுபடியு சாப்புடரத்துக்கு அந்த மாரி அசைவம் ஆ அதுதா
க்கு எந்த மாரி உணவு புடிக்கு ரொம்போ
நானே சொன்னா நீங்க சிரிப்பீங்க
சொல்லுங்க
எனக்கு வந்து புரில மேடம்
இப்போ நீங்க சைவம் புடிக்குமா அசைவம் புடிக்குமா
அப்டின்னு தெர்ல தோழி எனக்கு எல்லாமே புடிக்கு
நீங்க பேசறது சரியா கேக் கல தோழா
எனக்கு எல்லாமே புடிக்கு தோழர்
ஓ அப்புடியா எல்லாமே சாப்டுவிங்ளா ஆ ரொம்ப விரும்பி என்ன சாப்பிடுவிங்க
அத வத்து அதுதா பிரியாணி வெச்ட்டு நீங்க பக்கத்துல ஒரு தயிர் சாதோ வச்சிருந்தா நானு வந்து தயிர் சாதந்தா சாப்டுவ தோழி
அய்யோ மை
அதுதா சொன்ன ஆனா தயிர் சாதோ சாப்ட்டுதா பிரியாணியே சாப்டுவ தோழர் சாப்ட்ருவ
ஆ ரெண்டுமே பிடிக்கு ஆனா ரொம்பமே வெஜ் வெஜிடேரியன் நீங்க கொஞ்சோ அதிகமா
ஆ தோழர் ஆனா இது நான்வெஜு புடிக்கு அப்பப்ப சாப்டுவ
ம் அப்டியே என்ன பாத்துக்கிட்டிங்னா அப்டியே உல்ட்டாவா எனக்கு வெஜிடபிள் புடிக்கு ஆனா எப்பாவுது ஒரு தடவ சாப்பிடுவ அந்த மாரி செரிங்க தோழா நம்முளுக்கு குடுத்த நேரோ முடிஞ்சது சேரி நம்ம மீண்டு ந்து பேசலாம் நன்றி வணக்கம்